அம் மா
பேசுலாமா தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி
சாப்டிங்ளா
ஆ சாப்டல தோழி இனிமே தா சாப்பாடு ரெடி பண்ணணும் தோழி நா இங்க சிப்பாத்தியும் குருமாவும் செய்யலானு இருக்கே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதுவுமே நல்ல உணவு தா அ கோடை வெயில்லாம் எப்டி இருக்கு தோழி உங்க ஏரியால
கோடை காலத்துல பாத்தீங்கனா அக்னி நட்சத்திரோ ஆரம்பிச்சப்ப அஹ் வெயில் பாத்தீங்கன்னா மழை இருந்ததுனால வெயில் தெரியல இப்ப வந்து வெயில் அதிகமாவே இருக்கு தொழி
ம்ஹும் அந்த வெயில் காலத்தை எப்படி தொழி நீங்க சமாளிக்கிறீங்க
ஆஹ் வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா உம் உடம்ப கூலிங்கா இருக்கிறதுக்காக ஆஹ பாதா பிசின் சியா சீட்ஸு சப்ஜா சீட்ஸு இதெல்லாம் சாப்பிடுறது தோழி லெமனு லெமன் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது
அதெல்லாம் எப்படி தோழி சாப்பிடுவீங்க விதையா அப்படியே போட்டு முழுங்கிடுவீங்களா தண்ணி ஊத்தி
இல்ல தோழி நாம சப்யா சீட்ஸ நைய நைய ஊறச்ச அதுகூட தேன் கலந்துக்கலாம் தோழி
ஆஹ சரி சரி தோழி நீங்க சொல்லிருக்கீங்க நானுமே அதே மாதிரி செய்யறேன் உங்க வீட்டுல மரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா தோழி இந்த கோடை வெயில் சமாளிக்கிறதுக்கான மரம்
மரம் இருக்கு தோழி மரம் இருக்கு பாத்தீங்கன்னா தென்னரங்கள் தான் அதிகமா இருக்கு
ம் ஹும்
இனிமதா தோழி
தென்னை மர மரத்துல என்னென்ன விதமான மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க தோழி என்னென்ன ரகங்கள் இருக்கு தென்னையில
என்க ரகங்கள் தெரியாது குட்டை நெட்டைன்னு மட்டும் ரெண்டு ரகம் மட்டும் சொல்லுவாங்க குட்டை ரகம் குட்டை ரகம்ன்னு மட்டும் சொல்லுவாங்க அது மட்டும் தான் தெரியும் எனக்கு நா வச்சது பாத்தீங்கன்னா இங்க வந்து நாட் ட்டு மரம் தான் வச்சன் தோழி
ம் உம் அந்த ரெண்டு ரகத்துக்கும் என்ன தோழி வித்தியாசம் கொஞ்சம் சொல்ல முடியுமா நானும் தெரிஞ்சிக்கிறேன்
குட்டை ரகம் குட்டை ரகம் தென்னம் பிள்ளை அப்டின்னா ஒரு அஞ்சு வருஷத்துலயே ஒரு மூணு நாலு அஞ்சு வருஷத்துலயே காய்ப்புக்கு வந்துரும் தோழி அ நாட்டு பிள்ளை அப்டின்னா அது வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷம் ஆகும் தோழி காய்ப்புக்கு வர்றதுக்கு
அதனுடைய வாழ்நாள் காலங்கள் எவ்வளவுனனு தெரிஞ்சுக்கலாமா
ஆ நாட்டு வாழ்நாள்ன்னு பாத்தீங்கன்னா குட்டை ரகம் வந்து ஆ கொஞ்ச நாள் தான் இருக்கும் தோழி காயும் கொஞ்ச நாள் தான் இருக் க்கும் அ நெட் நெட்டை ரகம் நாட்டு பிள்ளை அப்படின்னா அது ஒரு எண்பது தொண்ணூறு வருடங்கள் வரைக்குமே காய்ப்பு குடுக்கும் தோழி
ஆஹா இப்ப வந்து நீங்க மரம் பயிர் பண்ணதுலருந்து எத்தன வருஷத்து த்துக்குள்ள தோழி உங்களுக்கு தேங்காய் கிடைக்கும் குட்டை ரகத்துல
குட்டை ரகம் பாத்தீங்கன்னா மூணு நாலு வருடங்கள்லையே காய்ப்பு வந்துர்ற மாதிரி இப்ப தென்னம்பிள்ளை வந்து இருக்கு தோழி நாட்டு பிள்ளை அப்படின்னா எட்டு ஒன்பது வருடங்கள் ஆகும் தோழி
உங்க வீட்டுல வச்சிருக்குறது குட்டை ரகமா நெட்டை ரகமா தோழி
நாட்டு தென்னம்பிள்ளை தோழி
நாட்டு தென்னம்பிள்ளைக்கும் இதுக்கும்
சொல்லுங்க தோழி நாட்டு பிள்ளை ஒன்பது வருடங்கள் கழித்துத்தான் ஆமா காய்ப்பு கெடைக்கும் தோழி தேங்காய் கிடைக்கும் நம்மளுக்கு
அப்படியா தோழி இப்ப உங்க வீட்ல எல்லா தேங்காய் எல்லாம் காய்க்கிறதா
ஆ ஒரு சில மரங்கள் மட்டும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு தோழி
வேற என்ன மாதிரியான மரங்கள்ல்லாம்
வேற பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தேக்கு மரம் வச்சிருக்கேன் ஆ
உம்
உம் அப்புறம் அ தேக்கு வச்சிருக்கேன் அதான் வேற வைக்கல தோழி
ஆ இப்ப நாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்களுமே தேக்கு தான் வச்சிருக்கோம் தேக்கு பாத்தீங்கன்னா நாங்க சின்னதா கண்ண வாங்கிட்டு வந்து வச்சோம் அத பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல போற கிளைகள்ல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம நீட்டா வளரும் அது வந்து நம்ம ஈஸியா பயன்படுத்திக்கலாம் ஆ நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் செய்யிறதுக்கோ அந்த மாரி நம்ம வந்து ஈஸியா பயன்படுத்திக்லா அது போக எங்க வீட்ட பாத்தீங்ன்னா வாழை மரங்கள் எல்லாருக் க்கு தோழி அந்த வாழை மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நெறையவே வெச்சிருக்கோ தண்ணியெல்லா ஊத்துவீங்களா தோழி மரங்களுக்கு
ஆ கோடை காலம்மெல்லா ஊத்துறதுதான் தோழி
அ நீங்க எந்தளவு தோழி தண்ணி ஊத்துவீங்க மரங்களுக்கு
ஆ அளவுன்னு பாத்தீங்ன்னா ஒரு குழி ரொம்பற வரைக்கு அ ஊத்துறது தோழி
ஆ ஒரு குழின்னா நீங்க எத்தன அடி தோழி வெச்சிருக்கீங்க
அடிக்கணக்லா எனக்கு சரியா தெரிய வராத் தோழி
ம்
ம் ஆமா தோழி
ஆ ஆ யார் தோழி மரங்கள்லா பராமரிக்கிறாங்க உங்க வீட்டுல
பராமரிப்புன் பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி விடுவோ
ம் ம்
அது மட்டுந்தா தோழி நா தா பண்ணுவே தண்ணிய வந்து நா விடுவே எ பசங்க விடுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வேற என்ன மரங்கள்ல்லா தோழி இருக்கு உங்க வீட்ல முருங்கை மரம் இருக்கா
ஆ முருங்கை மரம் இருக்கு தோழி வேங்கை மரம் இருக்கு
ம் வேங்கைன்னா என்ன மரம் தோழி தெரிஞ்சுக்கலாமா
வேங்கைங்கறது தேக்கு மாதிரியான மரகைதா அதிலி நம க்கு வீட்டுக்கு தேவையான பொருட் பொருட்கள் எல்லாமே செய்லா தோழி
என்ன மாதிரியான பொருட்க் பொருட்கள்லா செய்யலாம் தோழி வீட்ல
ஆ பீரோ கட்டில் அ டைனிங் டேபிள் அந்த மாரி மரச்சாமான் கள் எல்லாமே செய்லாந் தோழி
இப்போ வந்து வேங்கை மரத்துல செய்யறது நல்லதா இல்லைன்னா தேக்கு மரங்கள்லே செய்றது நல்லதா தோழி
இரண்டுமே ஒரே வகையான மரம்ங்கிறதுனால வேங்கை பாத்தீங்கன்னா ஆ நிலை கோர்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு தோழி
வேங்கை மரம்
ஆமாம் தோழி
இந்த சந்தன மரம்ல்லா சொல்றாங்களே தோழி அத பத்தி எல்லா கேள்விப்பட்டிருக்கீங்ளா அதுக்கான பராமரிப்பு அதெல்லா எதுவு தெரியுமா உங்களுக்கு
அ சந்தமரம் நா கேள்விபட்ருக்கே தோழி ஆ இல்லை தோழி சந்தன மரம் நா வைக்கவில்லை
சந்தன்ன மரம் வைத்தீங்ன்னா வனத்துறை அதிகாரிகள்லா வந்து உங்கள கைது பண்ணிடுவாங்க தோழி அதுக்கான மு றையான அ அப்ரூவல்லா வாங்கி தா தோழி அதெல்லா வைக்கணு
அது தோட்டமா நெறையா இருந்தா மட்டுந்தா தோழி வாசல்ல ஒண்ணு இருக்கிறது ரெண்டு இருக்கிறதுங்கறது வந்து வாஸ்துபடி வீட்டுக்கு நல்லதுன் சொல்றாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க என்ன மாதிரியான அழகு சாதன பொருட்கள்லா பயன்படுத்துவீங்க தோழி
ஆ தோல் பராமரிப்பு அப்டின் பாத்தீங்கன்னா நா தயிர்ல வந்து ஆ கள்ளமாவு கலந்து போடுவந் தோழி ரேரா போடுவே
ம் சொல்லுங்க சொல்லுங்க தோழி
அ ம் அவள தான் தோழி நா அதிகபட்சமா தக்காளி ஒரு ஒரு முறை பயன்படுத்துவே
எதுக்காக தோழி நீங்க தக்காளி பயன்
அ இந்த வெயில் போறதுனால கருமை இருக்கும் இல்லையா அது நீங்க கும் அதனால தக்காளி பயன்படுத்துவாங்க தோழி
உங்களுக்கு யாரு தோழி சொன்னாங்க தக்காளி பயன்படுத்தலாம்னு
ஆ நான் வந்து ம் யூடியூப் செயலிய பாத்தே தோழி
சரி தோழி நீங்க இது முடி பராமரிப்பு பத்தி எல்லா உங்களுக்கு தெரியுமா
முடி பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா நான் பெரிதளவுல எதுவும் செய்யறது இல்ல பாத்தீங்கன்னா இப்ப ரோஸ்மெரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லீவ் இந்ததுக்கு கொதிக்க வச்சு அத வந்து ஸ்ப்ரே பண்ணலா தலயில தேய்கலாம் அப்டின்னு சொல்றாங்க இது பத்தி எனக்கு சரியான தகவல் தெரியல தோழி
நீங்கள் எண்ணெய்ல்லா தேய்த்து குளிப்பீங்களா தோழி உங்களோட முடிக்கு
அ குளிப்பே தோழி அடிக்கடி இல்லனாலு அ அப்பப்போ தேய்ச்சு குளிக்கிறதுதா தோழி
எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுனால என்னென்ன பயன்கள்ல்லாம் தோழி நமக்கு வருது
என்ன தேய்ச்சு குளிச்சா ஒடம்பு வந்து நம்மளுக்கு அ குளிர்வாகம் அப்டின்னு சொல்லுவாங்க அ நரம்புகள் வந்து அநல்ல ஒரு வலுவா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க தோழி
நீங்க சீயக்காய் போடுவீங்களா இல்லன்னா கடையில விக்கிற ஷாம்பு போடுவீங்களா தோழி
ஷாம்பு மட்டும்தா தோழி யூஸ் பண்றது ஆனா சீயக்காய்ல்லா இப்ப யூஸ் பண்றது இல்ல இது ஷாம்பு போட்டு பழகுனதுனால சீயக்காய் வந்து பிடிக்காம இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க கடைல விக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வீட்லயே நீங்களே தனியா எதுவு தயார் பண்ணுவீங்களா அந்த மாரி எதுவு
இல்ல தோழி நா வந்து தயார் பண்ணலான்னு ஒரு ஒரு முறை தோணுச்சுதா ஆனா அதுக்கான நேரம் எனக்கு இல்ல தோழி அ பாத்தீங்கன்னா நான் கடையில விக்கிற ஷாம்பு இப்பதா நாங்களே பண்றது
நன்றி தோழி நன்றி தோழி நல்ல நல்ல தகவல் எல்லா கொடுத்திருக்கீங்க நமக்கு ஒதுக்கப்பட்டதுக்கான நேரம் முடிந்து விட்டு மீண்டும் வேறொரு இணைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
ம் நன்றி தோழி